நாமோ ம் ஆ கேக்குது எத்தன கால் வரைக்கு முடிச்சிருக்க
நா டுவெண்ட்டி
டுவெண்ட்டியா நா ஃபிப்ஃடின் தா முடிச்சிருக்கே இன்னு ஃபிஃப்டீன்ட்ருக்கு எங்க முடிக்கிறது தெரியில எனக்கு வேற வேல இருக்கே வேற என்ன பண்றது ஏகப்பட்ட வேல வேற ஆமா முடிக்கணு முடிக்கிற வரைக்கு மீன் பாக்கணு வேற என்ன பண்றது நா தா இன்னு பண்ணிட்ருக் இங்க வேலைக்கு நமக்கு எங்க அம்மாக்கு ரொம்ப முடியலையா இப்ப இன்னைக்கிலா ரொம்ப இதா இருந்துச்சு அதனாலா சுத்தமா என்னால பேசவே முடியல கால்லர்ந்து கொஞ்சோ அ ஓகேலா சொல்ல முடியாது அப்டி இருக்காங்க அவ்ளதா திடீர் திடீர்னு ரொம்ப அதிகமாகுது திடீர் திடீர்னு அப்டி இருக்காங்க நார்மலகறாங்க அத எப்டி சொல்றதுன்னே தெரில பேன் வேண்டா வேண்டா நா என் நெஜமாவே சொல்றே யாரும் வர வேண்டா எங்களால யாரும் வந்தாலும் எனக்கு அது சொன் சொன்னல்ல ஊர்லயே யாரு வந்து வர்றதே எனக்குல்லாம் சுத் தமா புடிக்குல புடிக்கல மீன்ஸ் அது எங்களால அதெல்லா இது பண்ண முடியல
ம் அதா நா வந்து அப் அன்னைக்கே நா உன்கூட பேசும்போதே வளந்தாங்கன்னா அப்ப நீங்க அது ஒரு மாதிரி இருக்குமா அதனாலதா சரி ஓகே
நெஜமாவே ஒரு மாரிதா இருக்கு ஏனா இங்க இப்ப எல்லாரும் வாறதே இப்ப நா எல்லார்ட்டையும் சொல்லிட்டே ஊர்ல யாருமே வர கூடாதுன் சொல்லிருங்க சித்தி அப்டின்னு சொல்லிட்டு தெருவுல உள்ளவ யாராவது பாக்கணுனுனு ஆசப்பட்டா வேணா அங்க இல்ல சித்தி வேண்டாம் வர வேண்டாம்னு சொல்லுங்க எங்களுக்கு இது ஒரு மாரி இருக்கு அம்மாவுக் அடுத்து என்னானே என் அம்மாக்கு எதுமே ஞாபகமே இல்ல அப்றோ அதுல வேற எங்கம்மா கிட்ட வந்திருந்து என்னத்த பேச போறாங்க எங்க அம்மா பேசிக்க கூட மாட்டாங்க ஆம்மாக்கு எதுமே நியாபகம் இல்ல பேசிக்க மாட்டாவ எழும்பி உட்காந்துக்க மாட்டாவ அப்றோ எதுக்கு அங்க அவங்கல்லா வந்து பாக்கணுன்னு இருக்கு ஆனா நீம் கேட்டாங்கதுக்குல எங்களுக்கு எனக்கு அதுவும் கொஞ்ச மன இல்லாத மாரி
புரியல
அது கொஞ்சம் மனம் இல்லாத மாரி இருக்கு எனக்கு யார் வந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு
ஆ அது ஓகே ஆமா அது நம்ம பேசும்போதல்லா அதாவது அம்மா இது பண்ணும் போது கஷ்டமாதா இருக்கும் நம்மளுக்கு
ம் ம்
ம் ம் ஒரு மதியானோ ஒண்ணு வைக்கலயா அப்போ
மத்தியானோ இன்ன ஒண்ணுமே வைக்கல இன்னைக்கு அதனால பழைய மீன் கொழம்பு இருக்குன் சொன்னேல்ல சாமிய கும்பிட்டு நத்தெரியாது அப்டின்னு சொல்லிட்டு மீன் கொழம்பு வச்சு நாங்களா சாப்ட்டோ ச அப்பாவுக்கு மட்டும் மும் சாம்பார் பழசு இருஞ்ச்சு அத சூடு பண்ணி வச்ச ஆனா எங்கப்பாவ வெளிய சமயல் போயிருப் போயிருந்தா சோ அந்தாள அங்க சாப்ட்டாவ
ஓ அதா கால்ல இருந்து போன் எதும் பண்ணலயோ
ஆமா அது ஒரு எவ்வளோ டென்ஷனா அப்டியே இருந்துட்டே இருந்தமா கால்லயே ஒரே டென்ஷன் கால்லன்னா ஒரு பத்து மணி வரைக்கும் முழச்சு நம்ம அத கொஞ்ச நார்மலா தா இருந்தாங்க ஒரு பத்து பதினோர் மணிக்கப்றோந்தா
ம்
என்னடி இல்ல ஏ உள்ள ஒண்ணுமே துணி இல்ல அதெல்லா காய போட்டு முடிச்சுட்டனே ஏ ஆ காய போட்டு முடிச்சட்டே ம் சொல்லு கௌஷி நீனு
இப்ப எப்டி இருக்காங்க
அப்டிதா இருக்காங்க இப்ப என்ன சொல்றதுன்னா நல்லா இருக்காங்கல்லா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்காங்க சரி என்ன சொல்றது பாத்து பாத்து பாத்து டெய்லி பாத்து பாத்து எங்களுக்கு அது இதாயிடுச்சு
ஆமா அவங்களே அதா சொன்னாங்கல்ல டாக்டர் அவங்களே சப்போர்ட் பண்ணாதா அது இதாகும் அப்டிதான அவங்க வேணானு நெனைச்சிட்டாங்கன்னா அத அத அப்டியேதா இருப்பாங்க அவங்க எடுக்கிறதுல தா அது
ம் ம் கண்டிப்பா இத என்ன சொல்றது சாப்ப ஆ ஹ இல்ல பிர இத்தன் நாளா கொஞ்சமாது சாப்ட்டுட்டு இருந்தாங்க
ம்
இன்னைக்கெல்லா சுத்தோ ச் ஒண்ணுமே சாப்பிடலாதா ஆஹ குடுக்கது வாய் எப்டிதா அது துப்பிட்டே இருக்கா அவ என்ன கொடுத்தாலு அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியல முன்னாடியெல்லா கொஞ்சமாவது குடிப்பாங்க இப்போ ம் சத்தியமா முன்னாடில்லா கொஞ்சோ பா எங்கம்மா எடையிலல்லா ரொம்ப அடிக்அடி எங்கம்மா இப்டி மோசமாவது திரும்ப மேல வந்திரு வாக பாத்துக்கோ ச் அது ஆ அப்ப புரோட்டீன் ஒண்ண ஒரு எழுநூறு ரூபா வரு அந்த பவுடர் வாங்கி வாங்கி ஆத்தி கொடுப்போ ஃபுல்லா அதுதா அந்த பவுடர மட்டுமே குடுத்து கூட எங்க அம்மா மேல கொண்டு வந்திருக்கோ இப்ப நா அத ஆத்தி குடுக்குறே கொஞ்சோண்டு தா சங்குல அப்டியே ஊத்துற மாதிரி ஊத்துறே அப்படியே வாயில வச்சிட்டு துப்பி விட்டாக எவ்ளோ கஷ்டப்பட்டுந்த கொஞ்ச கொஞ்ச ட்ராப் ஆ உள்ள வுட்டா அதையு சேர்த்து வச்சு துப்பிட்டாவ மனசே தாங்கல ச அப்பாடிண்ட்டு ஆயிடுச்சு
எப்ப ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போவோனு பார்த்தோனா
ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா கூட்டுபோனா அவ சொல்லாவ நீங்க கூட்டிட்டு என்ன சொல்றது ஒரு புரஜோனமு கெடையாது ட்ரிப்ஸ போட்டு போட்டு வேணுணா நீங்க அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க மேலுக்கு மேலுக்குன்னு அதனால நாங்க டிரிப்ஸ் எல்லா போட்டு போட்டு இது பண்ணிட்டுதா இருக்கோ அங்கயு இப்டித்தா சொல்றா டாக்டர்லா ட்ரிப்ஸ் அ போட்டு போட்டு நீங்க நாலுக்கு நாள் கஷ்டப்படுத்துறீங்க
ஆனா எனக்கு ஒரு டவுட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து கொஞ்ச நாளுக்கு ஆானா இருக்கலா ஆனா எவ்ளோ நாள் அப்டின்னு சொல்ல முடியாது அப்டிதானே ச் இப்போ கேன்சர்னு வந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு சர்வே பண்ணறதுக்கு இருக்கலா ஆனா எப்போ என்ன ஆகும்ன்னு சொல்ல முடியாது
ஆமா ஆன நெறைய பேத்துக்கு கியூரா ஆயிருக்கு ஆனா எங்கமாக்கு நாங்க பா்த்ததே பஃபைனல் ஸ்டேஜ்ல
இல்ல இப்ப எங்க மா எங்க மாமிக்க நாங்க பாத்து பைனல் ஸ்டேஜ் தான அவங்களு ஒரு ரெண்டு வருஷோ கிட்ட உள்ளேதானே இருந்திருக்கு
என்ன இப்ப நாள் ஒரு நாலு ஒரு அஞ்சு வருஷமா எங்க அம்மா வ இந்த அளவுக்கு தட்டி தட்டி கொண்டு வந்திருக்கோ அப்றோ எவ்ளோ டவுனாயி மேல வந்து டவுனாயி மேல வந்து இந்த லெவல்ல இருக்காங்க இப்போ
ம்
அந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சா எனக்கு கல்யாணத்தோட கண்டுபிடிச்சது நா சொன்னேல அன்னைக் தா இந்த மாரி கண்டுபிடிச்சது அப்டியே மேல போய் கீழே போய் அதனால தா எல்லாருத்துக்குமே அவசர அவசரமா உடனு உடனே கல்யாணம் பண்ணி வச்சாங்க செரி கல்யாணம் பண்ணி வச்சுறுவோ தம்பிக்குமே டக்குன்னு அதனாலதா செரி பாப்போன்னு சொல்லி பார்த்தது இல்லன்னா கொஞ்சோ லேட்டா தா கல்யானோ பண்ணி வச்சிருப்பாங்க
யாருக்கு
ரெண்டுக்குமே பாக்கணும்னு இல்லயே அப்டினு ஐடியா கிடையாது அம்மா இப்டி இருக்கிறதுனால அம்மா செரி பாத்துரணு ச் அப்டி சொல்லி நா அவன தா செரி கல்யாணோ பண்ணி வைப்போ அப்டிங்க மாரிதா பண்ணி வச்சது செரி எல்லாத்தையு அம்மா பாத்துரு அவனுக்கு ஒரு ச் ஏன்னா இப்ப எல்லாரு நாங்க எல்லாரு ஒரு ஃபேமலி அவனு ஒரு ஃபேமிலின்னு ஆயிட்டானா சரியா இருக்குல்ல
இல்லங்ககுறானோ
யாரு
விதியாத்தா
யா ஆமா அங்க இங்கயே மாறம அவிலக்கு தா கூடுதல் கஷ்டம் பத்துக்கோ நம்மளும் ஒத்தைகள்லா பாத்துட்டு நம்மளும் சின்ன நம்மளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாத்துப்போ வாங்னாலு அது ஒரு தெளிவா பாத்துக்க மாட்டோல
நாந்தா
அதையேதா ஃபுல்லா சா பாடு குடுக்கறது கொஞ்ச மேல் கழுவுறது மேல தொடச்சி விடுறதெல்லா எங்க வச்சி
எவ்வளோ சாமிக்கு வெள்ளிக்கி ஞாயிதுக்கமாச் சாப்பிடாம இருப்பாங்கன்னா எந்த சாமியுமே கண் கை குடுக்க மாட்டேங்கல்லா
தெரியாதுன்னா ங்க ஒண்ணுல்ல உங்க அத்தா கோயிலுக்கு வளக்குடுறா எவ்வளோ பணவிட பண்றா என்ன நல்லதா நடந்துச்சு அந்த பாற அவளோ கன்சிவா இருந்தாவா
ம்
பிப்த் மந்த்லலா எனக்கு யாருக்குமே அபாட் ஆகி நாளா கேள்விபட்டதேல்ல மோஸ்ட்டா மொதலே உள்ளேய ஆயிரு
ஆமா அது எனக்கு யாரு காமா சிட்டி யாரு சொல்லிதா எனுப்பனாங்க ஏன்னமா பொங்கல் கூட கன்சிவா தான இருந்தாங்க இந்த வினுசாவுக்கு அபாட் ஆச் இல்ல அந்த பத்தி பேச போதுதா இப்ப அரவிந்துக்கு ஒய்புக்கு அபாட் ஆய்ரு அதுக்கப்ப கூட இது நல்லாதான இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாரி இருந்து
சுவதா ஃபோன் பண்றா
அப்படியா
இத கட் பண்ணி விடு என்னத்த சொல்றது என்னத்துக்கு ஃபோன் பண்றானு தெரியல
உ எனக்கே எங்கம்மா இப்பதா கால் பண்ணாங்க கட் பண்ணி விட்டே
என்னனா அவளுக்கு இத பேசி முடிச்சுட்டு என்னனு கேக்கணு என்னத்துக்கடிச்சான் தெரியல
ம்
இந்த சொன்னேல டூரு போறாங்க அப்டினு சொல்ட்டு மேபி அதுக்காக கூட கூப்டுப்பானு நெனக் க்கிறே பதினொன்னா தேதி தா சொன்னா அம்மா இனி எங்க போறது அம்மா டி
அம்மா பாக்குறதுக்கே அப்டியே போயிரு அப்போ உங்களுக்கு பிஃப்த் மன்த்லதா அபாட் ஆச்சா அதுக்கு முன்னல்லா இல்ல
ஆஹா இல்லல்ல அவளுக்கு ஃபிஃப்த்தெல்லா ஆய்டுச்சு ஃபிஃப்து ஃபிஃப்து ஸ்டாட்டே ஆயி போய் நடந்து ட்ருக்கும்போதுதா ஒரு சேஃப்ஃபு தா அதல்லா ஒன்னு ப்ரச் ச்சன இல்ல அவளுக்கு காச்சல் கூட வரல லைட்டா ஒரு இருமல் இருந்துச்சு அதுவு ஒன்னு ஹாஸ் பிடல் வேற போயிட்டா சளி இருக்குன்ன ஒடன
ஆ
ஹாஸ்பிட்டல்ல தா இருந்தா ஆனா அவளுக்கு அது என்னனு சொல்ல முடில சளிதா ஒண்ணுமே செய்யல டக்குனு இன்பெக்ஷன் ஆயிடுச்சு இதாய்டுச்சு பிளீடிங் ஆயிடுச்சு முடிஞ்சுது
அதா சாமிக்கு பாத்து பாத்து செய்ரவங்க யாரு யாருக்குமே இல்ல எவ்ளோ நா நெறைய பேர பாத்தாச்சு அந்த சிவ குமார் மாமா எவ்ளோ சிவாங்க சாமிக்கு போனாரு இப்ப அந்த சிவபாலா அவரு எவ்ளோ செய்வாரு அவரும் போனாரு அப்டியு எல்லாருமே அப்டித்தான
ஐயாவுக்கு விழுந்து விழுந்து பணி வெட பண்ணாலே நலமாய்ரு வாங்குற மாரி ஆய்ருது எனக்குலா ஐயாவ கும்ட்டு வெரத்தே போச்சு அப்டிங்ற மாரி இருக்கு ச்சே என்னத்த சொல்றது
ம் ம் இனி இப்ப அ அங்க ச தண்னு சொன்னாலு அவங்களுக்கு ஒரு மாரி தான இருக்கு இதேயே நெனச்சு நெனச்சு
அய்ய அவே கோயலுக்கே போமாட்டேனு சொல்லி தா இருந்தா பாத்துக்கோ செரி போவா எங்க அம்மா ஏனா எ தம்பி பெறந் எப்டி பெறக்கும்போது மனசுலே நென வச்சிருந்தாவ எனக்கு இந்த புள்ளய நீ ஆம்பளப் புள்ளயா குடுத்தா
ஆஹ்அ
ஒனக்கு நா பணிவிடைக்குனே நேந்து விட்ருவே அப்டிங்ற மாரிதான சின்னய்யா கோயில்ல அதுனா லா அவன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிதா எங்க அம்மா பணி பணிவெட செய்ய சொல்லுவாக இப்ப எங்கம்மாய்கு இப்டீன ஒடனே அவே போ மாட்டேனுதா சொன்னா ஆனாலு செரி அம்மா கொஞ்சோ கொஞ்சோ சரியாயிரு அப்டியு ஒரு நம்பிக்கைலதா போய் பண்ணா அது அது இப்ப அவனுக்கலா அங்க நிம்மதியே இல்லாம இருக்கு டெய்லி ஃபோன் பண்ணி அவே எங்க அம்மா கூட நா சொல்லிருக்கே தெர்மா எங்க அம்மா கூட அவே எத்தன மண்நேரோ பெசுவாண்னு சொல்லிட்டு அவம் பொண்டாட்டிகூட கூட அவ்ளோ நேரோ பேசுவானானு கேட்டா பேசமாட்டா எனக்குத் தெரிஞ்சு பேச மாட்டாஸ் ஆ இப்ப பேசவே முடியாதா இப்ப அவனுக்கு பேசுறதுக்கு என்ன எதுல அவே அம்மா உண்மேல ஒரு பெரிய அக்மார்க் அம்மா பிள்ள அம்மா கூட டெய்லியு பேசிருவா பாத்துக்க எங்க வீட் வீட்ல உள்ளவிக கிண்டல் பண்ணுவாக எல்லாரு கிண்டல் பண்ணுவாக அவன யார குமரே கிண்டல் பண்ணுவா பாரு பெரியப்பா மடிக்குல்ல ஏரி உக்காந்துகள மேல பெரியப்பா எ எங்க அம்மாயோ எப்டி தெரியுமா அவே வெள்நாட்லருந்து வருவானா ஆ வந்த ஒடனே எங்க அம்மா அது வரைக்கு எங்கம்மா ரொம்ப முடியாம தா படுத்துருவாவோ பாத்துக்கோ தம்பி வாரான ஒடனே எலும்பிருவாவோ எலும்பி அவனுக்குன்னே காலையையில எலும்பி சோறு ஊட்டுறதேன்ன இங்க வந்து நாங்க வருவோ அங்கிருந்து வருவோ நீங்க மடியில தூக்கி வெச்சு உங்கமா எங்கப்பா கிண்டலாடிப்பா இடுப்புல தூக்கி வெச்சாரு அப்டின்னு சொல்லிட்டு
ம் கு
உண்மையில நெஜமாவே எங்கமா அது வரைக்கு அப்டியே முடியாத மாரியே படுத்துக் கிட ப்பாவ எழும்பமாட்டாவ
இந்தந்த தடவை எப்டி இருந்தாங்க வரம்போது
இப்ப இதுக்கு ரண்டு லாஸ்ட் ரெண்டு மாசமா இப்டி ஆயிட்டாவ அது என்ன சொல்றது அதுவு ஓகே அது அவனு கல்யாண ஆனாபிறவு எப்டி அவ எங்க அம்மா பெருசா அப்டி இது பண்ண மாட்டான்னு வச்சுக்கியே ஆனாலு கொஞ்சோ இதவா இருந்தாவ இப்ப எப்ப நம்ம ஐயப்பன் திருவிழாக்கெல்லா எங்கமா வந்தாவ ஞாபக இருக்கா மார்கழி திரு விழா கூட அவள கூட்டிட்டு
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது இனி இது கட் ஆனதுக்கு அப்புறோ லேட்டா தா கால் பண்ணுவீங்களா
ஆ நா சிவதா ஒரே ஒரு கால் பண்ணிட்டு நா உனக்கு இது பண்றேன்ன அவிட்ட சொல்லிறே அவ வேற கேட்டிருந்தாளா நா உடனே மெசேஜ் பண்றே உடனே கால் பண்ணு சரியா இதானா பா பா
பை காலா பேசி முடிச்சிடலால்ல நீங்க அஞ்சு கால் நா அஞ்சு காலட்டு
ம் அதன நமக்கு மினிட்ஸ்ஸு கம்ப்ளீட் ஆயிரு அப்டின்னா நம்ம பிப்ப டுவெண்டி இது வரைக்கு நீ ஆனா எல்லாத்துக்குமே எண்ட்டாகற வரைக்கு பேசுறிய இல்ல பத்து நிமிஷத்துலே கட் பண்ணிடுறாங்ளா
இல்ல எண்டாகற வர தா ஒராள் ரெண்டு பேரு தா பத்து நிம்ஷோ வந்து பண்றாங்க
ஓ ஏ அப்டி எல்லாரு ஆனா அப்டி சொல்லி கட் பேசுறாங்க அப்டிதான
அ அவுங்களுமே கொழுந்தனார் பேசம்போத் தா ஃபுல் டைம் பேசறோ செவென் ஹன்ட்ரேட் வென் டுவெண்டி ஃபை அந்த மாரி தா வரு
ஓ சேரி சேரி பசங்கோ எல்லா பேசுறாங்க ஆனா
ஆமா அதா அவன்ட்ட பேசுவோ இன்னைக்கு முடிக்கணுமா எனக்கு நா இனி வெனஸ்டே சென்னைக்கு வேற கெளம்றே எங்க சித்தப்பா வந்திருக்காங்கல்ல
ஓ நீங்க போறீங்ளா அங்க
அவரே டிக்கெட் போட்டாரு எங்கிடே சொல்லல எனக்கு அவனுக்கு சேந்து டிக்கெட் போட்ருக்காங்க
ஓ சேரி சேரி சேரி நா இன்னைக்குதா பாத்தே மாமாவ
ஆமா புதங்கெழம கால்ல சென்னைக்கு போயிட்டா ம் ம் நானு அவனு மட்டுந்தா
ஓ நீ மோகன் மாமா
ஆ எ ஹஸ்பண்ட் ஆமா போயிட்டு அவுங்க சித்தி வீடு பாண்டிச்சேரில இருக்கு அங்கையு போய்ட்டு எங்க அம்மாவோட அக்கா வீடு சென்னில இருக்கு ஒரு வாரோ
ஓ இனி ஒரே ட்ரிப் ட்ரிப்பு தா போடு அடிய போடு
வேறொன்னு இல்ல கோயில்ருந்து ஃபோன் பண்ணாங்க ரூபா தாங்க கோயிலு கட்டறதுக்குனு நா சொன்ன வேலைக்கு போட்டு கோயிலுக்கு செய்லான்ட்ருக்கோ கல்யாணம் முடிஞ்ச ஊட்ல ஃபோன் பண்ணி கேக்றாங்கலாமில்ல
யா எங்க நம்ம அம்மங் கோய்லதான ஐயோ நீ வேற எங்ட்டைந்தா கேட்டாங்க எல் ஐயோ வீட்ல எல்லா கேக்குறாங்க எங்க வீட்டு நிலமைய எழுதி தெரிதா இல்லையானு எங்களுக்கெல்லா ஒரு மாரி வரு